டா இருக்கு ம் ஹலோ
சொல்றா
ம் ஆ டி வி லா பாக்க மாட்டீளா
டி வி நா பாக்க மாட்டேன்டா எனக்கு புடிக்காது
ஓ சண்டே கூடமா சண்டே நெறையா போவுல எதாச்சு
இல்லடா நா பெருசாலா நாந்தா சொல்றல்ல நா மேக்சிமம் தூங்கிருவே ஒரு காலத்துல வந்துட்டு எக்ஸாம் படிச்சுகிட்ருந்த ஒரு ஒரு வாட்டியு அது அட்டம்ட்டு போறப்ப போறப்ப வந்து எ அவ்ளோ சிது இல்ல என் ஒ எதாவ்து ஒரு கல்யாண வந்ச் செரியா எக்ஸாம் போ முடியாம ஆயிடு பிரைவேட் எக்ஸாம் நெறையா அப்ளை பண்ணுவே டக்குன்னு அதுல எதாவ்து ஒன்னு போஸ்ட்பாண் பண்ணிடுவானுங்க இந்த மாரியெல்லா ஆனா ஒரு மாரி டக்குன் நா ஒடஞ்சிருவ ஒரு மாரி அதுனால வந்துட்டு பே அப்டின் தூக்கி போட்டா அதுவு இப்ப படிக்கிறதே கெடையாது
ஆ
ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வரைக்கு நா படிச்சுட்டுதா இருந்தே
ம்
எப்பனா ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் படிப்பே ஆஃபீஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்பறோ டெய்லியுமே நைட் ல படி நா எப்பயு நைட்ல படிப்பே
ஓ ஓ
நைட்ல படிப்பே நம்பதா எப் எப்பயுமே கால்ல தூங்கிருவோ நைட் படிச்சாலு படிக்கலனாலு நா காலைல எந்திரிக்க மாட்டே அதுனால இந்த கால்ல எப்டினா ஃபஸ்ட்டு ஒரு எடத்துல ஒர்க் பண்றப்ப எப்டினா காலைல நைன் டு செவன் ஷிஃப்ட்டு
அப்பா
என்னால காலைல எந்திரிக்க முடியல எனக்கு அது புடிக்ல
ம்
காலைல எந்ச்சு லேப்டாப் முன்னாடி ஒக்காரனுமானு நம்மளால முடியாதுடா அப்டின் சொல்லிட்டு என்ன பண்ணே எப்போனா காலேஜ் முடுச்சிட்டு வந்த புதுசுல
ம்
ஒ என்னால சுத்தமா முடியல காலைலலா என்னால எந்திரிக்கவே முடியல
அம்
நா என்ன பண்ணே நைட் ஷிஃப்ட் மாத்திட்டே நைட் ஷிஃப்ட் குடுங்க அப்டின் சொல்லிட்டு
ஆ ஆ
நைட்டு நைன் டூ நைட்டு நைன் டூ செவனு
ம் ம் அதுக்கா ஓகேவா இருந்ததா
அதுதா நா நைட்ல நம்மலா பெருசா நீ எப்டின்னு எனக்கு தெரிய்ல ஒரு நார்மல் ஹியூமன்பியிங் நைட்ல பெருசா தூங்க மாட்டாங்க
அ
இப்ப நெறைய பேரு இருப்பாங்கள என்னைய மாரின் வச்சுக்கோவே நைட்ல வந்துட்டு து து தூக்கமே வராது
ம்
என்னைக்கா ஒரு நாள் மீறி நைட்ல தூங்கிட்டா கூட
ம்
காலைல சீக்கிர நம்ம எந்திரிக்க மாட்டோ
கத்து
காலேல ஒரு பதினொன் மண் பன்னெண்டு மணி கிட்டதா நா ரெகுலராவே அப்பிடிதா எந்திரிக்கிறே அப்டின்றதுனால எனக் கு அது ஒன்னு பெருசா தெரியல
ம் ம்
டு சும்மா கண்ண முழிச்சுட்டு படுது போன பாத்துட்டு படுத்துகறதுக்கு ஏதாவது வேலயாவது செய்யலா அப்டின் ற மாரி இருந்துச்சு
ம்
சரின்னு சொல்லிட்டு நா அதுல இன்வால் ஆயிட்டே கொஞ்சோ
ம்
அதுல நல்லா போச்சு அதுக்கப்பறோ அது ப்ராஜக்ட்ல ரெண்டு வருஷோ அது முடுஞ்சு போச்சு
ம்
அதுக்கப்பறோ அந்த ஆபீஸ்வொர்க் பாத்தே அதுக்கப்பறோ இப்ப வந்துட்டுதா செரி எக்ஸாம் பக்கம் போலா அப்டின்னு சொல்லிட்டு போனா அதுவு ஏதாவது ஒரு காரணத்துனால இந்த இந்த மாரியே போய்ட்டு எனக்கு ஒரு மாரி ரொம்ப நா
தடங்களாவே இருக்கு இது வேணவே வேணா ஒதுக்கீட்டீங்க
ஒரு ஆ தா அதேதா இப்ப திடீர்னு எக்ஸாம் போனூம்று கோவோ திடீர்னு அப் அப்பன்னு பாத்து வீட்ல ஏதாவது ஒண்ணு வந்துருக்கு அந்த டைம்ல இல்ல நீ போவேணான்ருப்பாய்ங்க
ம்
ஒரு இதுக்கலா போய் ட்ரெய்ன் லேட்டா வந்து இதுக்கப்பறோ நம்ம போணுமா அப்டின் ஸ்டேஷன்லயே உக்காந்தல்லா கூட எழுந்து வந்துருக்கே நானு அந்த மாரி எல்லா கூட நடந்துருக்கு அட்டனே பண்ணாம இவ்வளோ தடங்கல் சரியா எனக்கு அததா ஏத்துக்கவே முடில டேய் நா எழுதி இந்த மாரி எல்லா எதுவு ஒடு எழுதி நா ஃபெயில் ஆயிட்ருந்த கூட நா சந்
ஓ அப்ப நெறையா தடவ ட்ரை பண்ணி ஒரு தடவ கூட எழுதுனது இல்ல
எழுதுனது இல்ல
அய்யய்யோ
இப்ப அததா நா சொல்லிக்கிட்
ஆ கஷ்டந்தா நா பிரிப்பரே பண்ணாம போயி எழுதிட்டு வந்து ஃபெயில் ஆனே
ஆ இப்ப அந்தமாரி இருந்தா கூட சும்மா நம்ம படிக்கல அது நமக்கே தெரியு அப்டின்ற மாரி ஒரு இது இருக்கு ஆனா கொஞ்ச எஃபர்ட் போட்டு போகவே முடிய இப்ப நா இத தாண்டுறதுக்கே அதா அது நா போறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே இன்னக்கி இவ்ளோ இது இருக்குறப்ப
அ
எ எனக்கு புரியல எனக்கு இதோட மூணு மூணு ஸ்கிப் ஆய்டுச்சு இதே மாரியே
அப்பாடி அ
மூணுமே இந்த மாரி ஒரு டம்மி ரீசன் டம்மி ரீசன்னு வச்சுக்கலா டம்மி ரீசனா இருக்க முடியாது இந்த மாரி ஏதோ ஒண்ணு ஒண்ணு ட்ரெய்ன் மிஸ்ஸு இன்னோ ஒண்ணு வீட்ல வந்துட்டு அப்போ ஒ ஒடம்பு சர்ல
ம்
இந்த மாரி ஏதோ ஒரு சி ரீசன் இந்த மாரி இன் மொத்தோ மூணு வந்து இப்டியே போய்றுச்சு அனால பே அப்டின் தூக்கி போட்டே
அய்ய அப்பறோ வீட்லயே எதூ ட்ரை பண்ணுனு எது சொல்லலயா
அதுக்கப்பறோ அவிங்களு எதுவு சொல்லல ஏதாவது சொன்னீங்க அப்டே நானு எதுவு சொல்லல அவிங்களு எதுவு சொல்லல செரின்ட்டு அப்டே விட்டாச்சு சாப்ட்டியா காலைல
நா சாப்ட்டே சாப்ட்டே லேட்டா தா சாப்ட்டே ஒரு ஆற மண் நேரத்துக்கு முன்னாடிதா சாப்ட்ட
ம் ஒனக்கு அது ரொம்ப லேட்டு
ஆ நாலா சீக்கரமா சாப்டுவல்ல முடில சட்னு இதெல்லா லேட்டா தா சாப்ட்ட
நா தா எழுந்த நா எழுந்த போயிட்டு வந்தே அது எங்க வீட்ல சண்டே காலைல எப்டி வச்சிருப்பாய்ங்கனா இடியாப்போ தேங்கா பாலு ஆப்போ இந்த மாரி பண்ணுவாங்க ஆ எங்க அம்மா காலைல பாத்தீனா இந்த மாரி இருக்கு நா வந்துட்டு இந்த தேங்கா பால் குடிப்பே அய்னால என்ன பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சோ நெறையா செஞ்சு
சவுண்ட்ஸ்ரவை அப்பா சவுண்ட் கம்மிய ஐயோ எங்க வீட்ல ஆரம்பிச்ட்டாங்க
என்னாச்சு
டீவி டீவி ச ஃபாஸ்ட்டா ஓடுது
ஓ அய்னால கால்ல எழுந்திரிச்சதுலே ருந்து சாப்டு சாப்டு ஃபோன் பேசிட்டேருக்கே சாப்டு சாப்டுன்னாங்க
ம்
இவளே என்னைக்குமே ஒன்ஸ் பேச மாட்டா காலைலே கால் பண்ணிருக்கா செவுனேனு இருமா அப்டின்னு அதுக்கப்றோ வந்து அவுள்ட்ட பேசி முடிச்சுட்டு கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்து குடுத் துட்டு
ம்
சாப்டுட்டு ஆ ஏனா வீணா போயிடு செரியா நா நெறையா வெய்ட் பண்ணிருக்கே இதெல்லா அப்பறோ சாப்புல்லா அப்பறோ சாப்புல்லா அப்பறோ சாப்புல்லா அப்டின்னு
ஆ ஆ
அய்னால செரி அது வீணா போறதுக்குள்ளே நம்ம போட்ருவோ
நீங்களே சமைச்சு யாருமே இல்லாத டைம் சாப்டுருக்கீங்களா
ஆ அது சாப்ட்டுருக்கே
ம்
ஆக்சுவலி நா செய்வே தா
ஆ
எப்டி சொல்றது இப்ப நா செய்வே செரியா ஆனா இத இத செய்ய உட ஆ ஹா என்னைய செய்ய விட மாட் டாங்க நா பாத்துக்குறே ஏக்சுலி எனக் எனக்கு வந்துட்டு கொஞ்சோ ஹெல்த் இஷ்ஷூ செரியா
ஆ
எனக்கு வந்துட்டு நா ஃபிஃப்த்து படிக்றப்ப எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க
அப்டின்னா
அப் அப்டின்னா செரியா சாப்டாம வயித்துல வந்துட்டு எதோ ஒன்னு டியூப் மாரி எதோ ஒன்னு வளருமா
ஆ அப்ப நல்லா சாப்புல்லால ஷவர்மா மட்டுந்தா ஃபோக்கஸ் பண்ணிங்க போல ஒன்னு சாப்பாடு குள்ள போலயே அப்ப நீங்க
அப்ப வந்துட்டு நா வந்துட்டு கிரௌண்டுக் போவே வெளாடுவே அதனால பெருசா நா சாப்பாட்ல இன்ட்ரஸ்ட்டே காட்ட மாட்டே ரொம்ப பசிச்சுன்னா ஏதோ ஒன்னு இத போட்டு டம்ப் பண்ணிட்டோனா நமக்கு பசிக்காது அது தண்ணியாருந்தா கூட ஓகே
ம்
அந்த மாரி போக போக சரியா சாப்டாததுனால எனக்கு கொஞ்சொ அந்த இஷ்யூஸ் வந்ததுனால
ஆ
அப்ப என்ன பண்ணாங்க ஃபிவ்த்லயே எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்காக எல்லா ரெடி பண்ணிட்டாங்க அ இது செஞ்சு எடுக்குறதுக்காக
ஆ
அப்ப என்னாச்சி மயக்க ஊசி போடுவாங்கல்ல
ஆமா ஆ
அப்ப எனக்கு மயக்கமே வரல ஃபஸ்ட்டு ஊசி போட்டதுமே
அது சாதார்ண மனுஷாளுக்கு தான வரு நீங்க தா ஸ்பெஷல் மனுஷனாச்சே
ஆ எனக்கு வந்து ட்டு ஊசி போட்டதுமே எனக்கு மயக்கமே வரல எனக்கு அந்த நா நா அந்த ஆப்ரேஷன் தேட்ர பாத்தே அங்க உள்ள என்னென்ன இருந்துச்சு எல்லாமே எனக்கு இன்னக்கி வரைக்குமே அந்த ஞாபகொருக்கு
ஆ
அந்த மாரி இந்த மாரி என்னது இதெல்லா இதெல்லா நா கேட்டதுமே நீ இன்னும் மயக்கமாகலையா டாக் ட்ரே ஷாக் ஆயி டேய் நீ இன்னு மயக்கமாலையா செரி இன்னொரு ஊசி போடுங்க அப்டின் சொல்லிட்டு எனக்கு ரெண்டு ஊசி போட்டாங்க
ஆ
அந்த மயக்க ஊசி வந்துட்டு முதுகுல முதுகெலும்புல போடுவாய்ங்கலா
அம்மாடி
அது வந்துட்டு எனக்கு ரெண்டு எடத்துல ரெண்டு ஊசி போட்டதுனால எனக்கு அதா ஆ எனக்கு வந்து முதுகுல கை வச்சாலே எனக்கு டக்குன்னு மூச்சு வாங்கு
மூச்சு வாங்குமா ஆ
மூச்சு வாங்கு எனக்கு அந்த மாரி அந்த மாரியான
அப்பறோ ஸ்போர்ட்ஸ்லா அதுக்கப்றோ வெளயாடிருக்க முடியாதே ஓடனாலே
ஆ அ அ அதெல்லா மூச்சு வாங்க வாங்க நா ஓடி ஓடி அதுரக் அதுக்கப்றோ இப்ப தேர்ட் இயர் வரைக்குமே நா அதுல இருந்திருக்கே எனக்கு ரொம்ப முடியலன்னா நானே வந்து ட்டு அத இது பண்ணிடுவே அந்த மாரி இருந்ததுனால எங்கம்மா எப்டின்னா புள்ள ரொம்ப நேரோ நின்னா அவளுக்கு முதுகு வலிக்கு
அ ஆ
ஆனால அவள எது சொல்லக் கூடாது அப்டின் சொல்லிட்டு எங்கம்மா நானே எதாது செய்ய போனாலுமே எ தங்கச்சிக்கிட்ட அவள எது சொல்லாத அவளே ஒடம்பு சரில்லாத புள்ள அப்டின்றுவாய்ங்க டக்குன்னு
நோயாளியா ஆக்கிட்றாங்க
ஆமா அது அப்டி கெடயாது எ அம்மா எ மேல கொஞ் ரொம்ப அதிக கேர் எடுத்துப்பாங்க
அ ஆ
ஆனால வந்துட்டு நா எது பண்ணாலுமே நீ பண்ணாத நா பண்ணிக்கிறேன்ருவாங்க
ம் பரவால்ல ஆ
கொஞ்சோ வந்துட்டு செரி நம்ப ஆர்வமாருக்கோ நம்ப பண்ணுவோ அப்டின் சொல்லிட்டு எதாது ஒன்னு பண்ணுவே ஆனா நல்லாரு க்காது ஆனால எங்கம்மா மட்டு நல்லாருக்குன் சாப்
அதுதா மனசு கஷ்டப்படக்கூடாது மீதி பேரு இந்தா சாப்ட மாட்றாங்க பாத்தீங்ளா ரெண்டு பேரு அவ்ங்க உஷாரா
அது அது நமக்கு ஸ்டாடிஙல நம்மளுக்குமே தெரியாதுலடா ஒன்னு ஒரு வா ட்டி பழகினாதான அடு த்த வாட்டி வந்துட்டு இதுல என்ன மிஸ்டேக் பண்ணோ அத அடுத்த டைம் பண்ணக்கூடாதுன் தெரியு அதுனால வந்துட்டு இவய்ங்க பெருசா எதூ சொல்ல மாட்டாய்ங்க நான் முழுஸ் சேரி நம்பதா செஞ்சா சாப்ட மாட்றாய்ங்ளே போனியே ஆவ் மாட்டேங்குது எதுக்கு நம்ப வேஸ் பண்ணிகிட்டு பொருளன் சொல்ட்டு நானு அதோட போய் விக்கறத
கரெக்ட்டு தா செய்யாதீங்க விட்றுங்க
சேர் இததா இப்பிடிதா பண்ணனுன் தெரியு பட் இதுக்கான அளவுகள் தெரியாது
அளவு தெரியாது யூ டியூப் பாத்து செய்ங்க ஆ யூ டியூப்ல தேவையான அளவு உப்பே சொல்ல மாட்டாங்க
அதா
ஹ ஆ
நம்ம செய்ற சமையலுக்கு அதுவ அது வேறய ஒண்ணா நீ வேற
ஹு எங்க வீட்லலா யார்னா இல்லனாதா நான் சூப்பர் சூப்பரா செஞ்சு சாப்டுவ எப்படாது ஆள்ல உட்டு இங்க உட்டு போவீங்கன்ற மாரி இப்டி போனோனே வீட்ல எப்மே முட்ட இருந்துன்னே இருக்கு நாங்க எல்லார்மே முட் எதனா முட்டய்ட்டம் எதனா செஞ்சு சாப்ட்டுனே இருப்போமா இவுங்க போன ஒனே அஞ்சு பொட்டி காட்டி பண்ட்ருவ ஒன்னு ஒன்னூ டிஃப்ரெண் டிஃப்ரெண்ட்டா ஒன்னு பொடி மாஸு ஒன்னு ஆம்லேட்டு ஒன்னு என்ன முட்டது என்மோ பண்ணுவே அது இன்னனே தெர்ல எனக்கே பிரட் இர்ந்தா பிரெட் டோஸ்ட் இல்லனோ போட் சாப்ட்னே இர்ப்ப அஞ்சு காலி ஆய்டு வந்து பாக்குமோது ஒடஞ்சிச்சுமா முட்ட தோஸ் ஊத்தி மதியி சாப்ட்டேன்ட்ருவ அது இதுன் புழுவர்து நானு முட்ட பைத்தியோ எப்பவு எங்க வீட்ல முட்ட வான்வச்னே இர்ப்ப நானு ஆனா யாருக்குமே தெரியாது நாந்தா அதிகுமா சாப்டுவனே முட்ட முட்ட பைத்தியோ நானு ஆனா முட்ட சாப்புடுவ அவுச்ச முட்ட மட்டு மஞ்சகரு புடிக்க மாட்டிங்குது அது ஏன் தெர்ல மீதிய முட்டய எப்டி செஞ்சாலு சாப்ட்டுவ
அதுதா அது வந்துட்டு இதோட மிக்ஸ் ஆய்டுது
ஆ ஆம்
அது அதையே நீ நீ வேணா ஒன்னு ட்ரை பண்ணிப்பாறே இந்த ஆம்லேட் போட்றப்ப அந்த ஒய்ட்ட மட்டு எடுத்து தனியா சாப்ட்டு பாரு சூப்பரா இருக்கு
அது தனியா எடுக்கர்து பெரிய கஷ்டமாச்சே தனியா வருமா அது ஆ
அ அழகா மேல மட்டு ஒடச்சு உட்டினா
அப்புறோ அது மட்டு வந்துரு
அந்த ஒயிட் மட்டு வந்துரு ஒரு ஸ்பூன வச்சு அந்த எல்லோ மட்டு அப்டே இது பண்ணிட்டீனா அது தனியா எடுத்துரலா அதெல்லா நான் ஈசியா எடுப்பேன் அதியேன் ஒனக்கு வர்ல
நான் எட்தது இல்ல
புரில
நான் எடுத்துதே இதுலா ட்ரை
செய் ஏன் ஏன் தெரிமா ஒடைது சென்டர்ல வந்துட்டு ஒடச்சாதா அது மேக்ஸிமம்
ஆ அது ரவுண்டா ஒடைக்ணுப்ப
அஅ முண்டா உடைக்கணுன் கூட அவசியோ இல்ல நீ சென்டர்ல உ டச்சாலுமே கூட அத நீ அஃபெக்ட் பண்ணாம உடைக்க முடியாது அந்த எல்லோவ
அந்த அளவுக்கு அரிவு வேல செய்யாது எனக்கு படுக்குனு ஒடச்சினு ஆ நெக்ஸ் பால் வாங்க